வணக்கம நா நல்லாருக்கோம் நீங்க
அஹ் விளாருற நண்பா எப்டி நண்பா எப்டி போது உங்க விடுமுறைலா
நன்றாக போகிறது விடுமுறை
அஹ் எங்க விடுமுறைலா நன்றாக போகிறது நண்பா இது விடுமுறைல எங்கயாது பயணம் போலான்னு இருக்கோ நண்பா ஏதாது உங்களுக்கு இது இருக்கா நண்பா
எ எனக்கு எதுவும் யோசனை இல்லை நண்பா
என்ன நண்பா இப்டி சொல்கிறாய் நான் நான் கேரளா போலாம் போகலாம் என்று யோசிக்கிறேன் நண்பா நீ என்ன சொல்கிறாய்
கேரளமா நல்ல அஹ் இயற்கையான எடமாச்சே
ஆம் நண்பா நா பைக்கில் செல்லலாம் என்று இருக்கிறேன் நண்பா பைக்கில் நான் மட்டும் செல்லலான்ரிக்கேன் நண்பா இப்போ இப் ம் இப்போ வரைக் கும் நா மட்டும் நா மட்டும் போலான்ரிக்க நண்பா அதுக்கப் குரு வந்து யாராது வராங்கன்னா போலான்ருக் அதாவது எப்டின் நாங்க யோச்சிருக்கோ நண்பா நா வந்து ஒரு ஒரு வாரோ பயணமாரி யோஸ்ச்சிருக்க நண்பா அதுல வந்து இங்கருந்து பெங்களூர் போயிடுவ நண்பா முதல் நாள் நைட்டு கெளம்பி அப்புறோ வந்து அங்க போய் சேர்ந்து ததுக்கு அப்புறோ ஒரு மூண் நாள் அங்க தங்கி அங்க வந்து லைக் அந்த எடத்தல்லா வந்து சுத்தி பாக்கலான்னு இருக்க நண்பா அத சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறோ வந்து ம் சொல் நண்பா
இதுக்கான மொத்த செலவுகள் எவ்வளவு நண்பா
சொல்றேன் நண்பா அதுக்கு முன்னாடி வந்து பயணத்தை பத்தி சொல்லிறேன் நண்பா அது அங்க போயிட்டு பெங்களூர்ல ஒரு மூன்று நாட்கள் தங்கலான்னு இருக்கேன் நண்பா தங்கிட்டு அதுக்கப்புறோ வந்து அங்க ஏதாவது ஓ அந்த ஓட்டல் அந்த மாரி எங்கியாது தங்கிக்கலாம்னு இருக்கேன் நண்பா தங்கிட்டு அங்க உ உணவு முறை அதெல்லாம் கொஞ்சோ பழகிட்டு அப்புறோ வந்து மூன்றாவது நாள் ராத்திரி வந்து நான் கேரளாக்கு போலான்னு இருக்கேன் நண்பா அங்க வந்து ஒரு மூன்று நாள் விடுமுறை கழிச்சுட்டு அப்புறோ வரும்போது இது வந்து மதுரை திண்டுக்கல் அந்த வழியா வந்துரலாம் இருக்கே நண்பா
சிறப்பு நண்பா சிறப்பு சிறப்பு
அதற்கு ஒரு ஏது துணிமணிகள் எடுத்து வைத்திருக்கேன் நண்பா அதுக்கப்புறோம் அதுக்கு செலவுன்னு பா்த்தோம்னா நண்பா பெட்ரோல் செல செலவுதான் நண்பா ரொம்பவே முக்கியமானது இங்க இருந்து சுமாரா வந்து ஒரு ஏழுநூறு கிலோமீட்டரு வருது நண்பா கேரளா அது ஒரு ஏழுநூறு அதுக்கப் அப்புறோ அங்க சுத்தி பாக்கறது ஒரு இரநூறு ஒரு எட்நூறு ஆயிரம் கிலோமீட்டரு கிட்ட வரும் நண்பா பெட்ரோலே வந்து பத்தாயிரம் ரூவா புடிக்கும் நண்பா பத்தாயிரம் இல்ல நண்பா அது வந்து கரெக்டா நா சொல்லணுன்னா ஆஹ் நண்பா ஆயிரம் இல்ல இல்ல நண்பா அது தவறு நண்பா இப்போ வந்து நம்ப ஆயிரோ கிலோமீட்ரு போறோனா நம்ம வந்து நாப்பது கிலோமீட்ரு இருவத்தஞ்சிக்கி லிட்ரு போட்னோ நண்பா அப்டீனா ரெண்டாய்ரித்தி ஐந்நூருபா வரு நண்பா
நாம் பெட்ரோலுக்கே அவ்ளோ செலவு செய்து விட்டால் மற்ற செலவுக்கு கெலாம் என்ன செய்வது
எரிபொருள் ஆனா ஆனால் நம்ப அ ஏள்று நாட்கள் பயணம் அல்லவா நண்பா இது நம்ப வந்து
ஏழு நாட்க பயணம் என்றால் நாம் அங்கே விடுதியினில் தங்க வெறும் அப்புடி தங்கும் பொழுது செலவுகள் ஏழு நாள் இருக்கம் போது அதோட அ வாடகை என்பது அதிகமாகு இருக்கும் அல்லையா எரிபொருளுக்கே நம் ரெண்டாய்ர்
அ அ ஆமாம் நண்பா ஆனால் ஆனால் நம்பல் து ஒரு இடத்திற்கு செல்லவில்லை நண் பா மூன்று இரண்டு இடத்திற்கு சொல்கிறோம் அல்லவா ரெண்டு ஸ்டேட்டுக்கு நம்ம செல்கிறோம் அப்படி என்றால் இது ஆகதான செய்யும் நண்பா அதன் பின் நான் என்ன யோசித்து வைத்திருக்கேன் என்றால் இந்த சமையலுக் கு தேவையான பொருட்கள் அனைத்தும் நானே எடுத்து செல்லலாம் என்று யோசுக்கிறேன் நண்பா
ஏனென்றால் நீங்கள் ஒரு சமையல் சக்கரவர்த்தி
அது எனக்கே தெரியும் நண்பா அதில் முக்கியமாக என்ன என்றால் நண்பா அ சமையல் பொருட்கள் அனைத்தும் அல்ல அந் அந்த என்ன சொல்லுவார்கள் அந்த கரண்டடுப்பு அதுக்கப்புறோ தேவையான பாத்திரங்கள் அதை அனைத்தும் நான் எடுத்து செல்லலாம் என்று யோசிக்கிறேன் நண்பா
இதனால் உங்கள் உணவு உணவு அ க்கான காசு மிச்சமாகிறது எனவே
ஆமாம் நண்பா
ம் நம்ம நம் இரண்டாம் நண்பரிடம் இதை பத்தி நீங்கள் ஆலோசித்தீர்களா
அ அவரிடம் சொல்லலாம் என்று யோசித்தேன் நண்பா அப்பறம் கூறலாம் என்று விட்டுவிட்டேன் அவர்
அவர்கள் இந்த வருடத்தில் இருந்து நீங்கள் சா சொல்ல ஆரம்பித்தால் தான் அழுத்த அடுத்த வாரம் அவர்கள் அதை கேட்பார்கள் ஆதலால்
ஆமாம்
ங்களிடம் சொன்ன்ல்தான் நம்ப புறப்படுவதில் தயாராக முடியும் அதுக்கான யூகங்களை வகு
ஆமா
ம் மற்றும் அதுக்கு மொத்த சிரவுகள் அ ஏறத்தால எவ்வளவு வரும் நீங்க என்று எதிர்பார்க்கீர்கள்
ஆமா ண்பா போவதற்கு ரெண்டாய்ர்த்தி ஐநூருபா பெட்ரோல் நண்பா
ஓக் அ செரி
அதுக்கப்புறோ வந்து ரிட்டன் வரதுக் வந்து ஒரு அ சுமார ம் ரெண்டாய்ருபா ஆகோ நண்பா மொத்தம் வந் நாலாய்ர்த்தி ஐநூருபா நண்பா
இது இந்க எரிபொருளுக்கு மட்டுமா
ஆமாம் நண்பா எரிபொருள் மட்டுமே சுமார் நாலாய்ர்த்தி ஐநூருபா செலவாகு
அப்டி என்றால் சாப்பாட்டு செலவு அங்கே அ தங்கும் செலவு சில பொருட்கள் நம் அ நினைவுப் பொருட்களாக வாங்கினால் அ ல்லது சில செலவுகள் எப்படி ஏற்படும் அப்படி இப்படி பற்றால் பத்தாயிரம் ஆகுமா என்னண்பா இல்ல எட்டாயிரமா நம செய்யும்
ஆம்னன்பா இப்போ வந்து நம்ம நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா் எரிபொருளுக்கு போயிடுது நண்பா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் நம்ம உணவு உணவு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் வைத்து கொல் நண்பா எடுத்துக்கொள் நம்ப செஞ்சுக்கிரதுநல நூத்தி ஐம்பது வச்சுக்கிட்டோனா நூத்தி ஐம்பது இன்டு எத்தனை நாள் நண்பா ஏழு நாலா நண்பா ஏழு நாள் என்றால் ஆ ஆயிரத்தபா ரவுண்டாக ஆயிரத் ஐம்பது நண்பா ஆயிரத்தி ஐந்நூறு எத்தனை நாள் நண்பா ஆ ஏழு நாளா ஆமாடா
ஏலு நா
போட்டா நால ரூபாயா் ஒரு நாளைக்கு வருது நண்பா ஒரு நாளைக்கு இ இருரநூத்தி பதினாலு ரூபாய் என்பது மிகவும் போதுமானது நண்பா ஏனென்றால் மதியம் ஒரு நூத்தி இருபது ரூபாய் வைத்துக்கொள் பின்னர் மதியம் ஒரு அம்பது ஆஹ் ராத்திரி ஒரு அம்பது து ரூபாய் நம் உணவு உண்டு விட்டோம் என்றால் இருரநூறு ரூபாய் முடிந்துவிடும் இருரநூத்தி இருபது ரூபாய் ஆ அப்படி பார்த்தா இப்போ எவ்வளோ நண்பா எரி பொருளுக்கு சொன்னேன் அஞ்சாயிரம் ரூபா
நாலாயிரத்தி
ஐந்தாயிரம் ஆ நாலாயிரத்தி ஐநூறு நம்ம ஒரு கணக்காக வைத்துக் கொள்வோம் நண்பா ஒரு தூரமாகப் போனால் என்ன செய்வது அஞ்சாயிரம் உணவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு இனரா தங்கும் இடம் நண்பா தங்கும் இடம் ஒரு நாலுக் ஒரு ரா இ ஆ முந்நூறு வயத்துள்ள நண்பா முன்னூறு வைத்து கொண்டா இது
முன்னாக முன்னூறு ரூபாய் என்றது குறைவான விலை அல்லவா அதிகமாக இருந்தால் என்ன செய்வது
இல்ல நண்பா ஒரு அரை வந்து ஆறுநூறு ரூபாக் கிடைக்கும் நண்பா அதுல வந்து நம்ம ரெண்டு பேரா தானே நண்பான் தங்க போறோம் அப்டின்னும் போது நம்மளுக்கு அது பாதியா ஆயிடும் நண்பா
நம்ம இரண்டாம் நண்பரும் வந்தால் மூன்று பேர் ஆகி விட்டதே நண்பா அப்போல் அவனையதே என்னே செய்வது அவன் அஹ் வாசல்லய உரங்குவா
உஞ்சா நண்பர்கள் உள்ளார் என்றா
நண்பா
இன்னொருத்தர் இருக்காங்கள்ள நண்பா
இன்னொருத்தர் இருக்கா
உங்க உங்களோட இன்னொரு நண்பர் நண்பா அவுங்கள விட்டீங்களே
யார என் தூத்துக்குடி பாரி ஸ்நேகிதனா
ஆஹ் அவருத்
ஆஹ் அவரு அவரு அவரு அவரு அவரு அவரு சிறப்பாகன்ன ஆளாய்யிற்றே அவர்களுக்காக அவருக்கென்ற தனி அறை தேவைப்படும்
அப்படி என்றால் அதை நாம் எதுவு செய்ய அ செய்ய முடியாது நண்பா நம்பள் வந் து அவர்களிடம் ஹோட்டலில் அவர் ஆ அந்த ஓட்டல் உரிமையாளர் உள்ள இருப்பாரல்வா நண்பா அவரிடம் சொல்லிக் கொள்வோம் ஆ மூன்று பேர் தங்குவதற்கான அறை கொடுங்க என்று அப்படி நம்ம வைத்துக் கொண்டால் முன்னூறு ரூபாய் வைத்துக் கொள் நண்பா ஒரு ரு ராத்திரிக்கு ஆ முன்னூறு ரூபா வைத்து கொண்டால் எவ்ளோ நண்பா வரும் ஏழு நாளுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா வரு நண்பா அப்படி பாற்றால் அ ஆறாய அஞ்சாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஒரு அது எவ்ளோ நண்பா சொன்னாரு ரெண்டாயிரத்தி நூறா நண்பா மொத்தோ எவ்ளோ நண்பா வருது
மொத்தோ மோ அ
ஆயிரத்தி ஐநூறு அப்புறம் ஹோட்டல் செலவு ரெண்டாயிரத்தி நூர் மொத்தம் எட்டாயிரத்தி ஆறு நூறு ரூபா வருது நண்பா அது நம்ம எட்டாயிரத்தி ஆறுநூறு ரூபா நம்போ ஆமா நண் பா நம்ம வந்து ரெண்டு மாநில
நம்
னும் சென்று வா ஏனா இப்போ நம்ப கேரளா நம் கேரளம் போனோம்னா நம்ம வந்து ஆமாம் ஆமாம் நண்பா நம்ப வந்து இப்போ கேரளா மட்டும் போனோம் போனோம் ம்னா நம்ப இந்த ஆறாயிர ரூபா வருது நண்பா ஆனா வந்து நம்ப இந்த மாரி பிளான் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சோ சுலபமா வருது நண்பா
பரவால்லயே நண்பா இது நல்ல யோசனையாக தெரிகின்றது
அதே மாரி இன்னொன்னு என்னன்னா நண்பா இப்ப நம்ப ஒரு வண்டியில ரெண்டு பேரு போறோன்னா அப்ப நம்பளுக்கு செலவு பெட்ரோல் செலவு அப்டியே பாதியாயிடும் நண்பா
அப்போது தா
ஐந்தாயிரூபானா வந்து ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அவ்ளோதா நண்பா வரு
அப்படி அப்படி ஆகிறதா செரி செரி செ ஆனால் நால்வரும் போனால்தான் அந்த நீங்கள் சொல்வது செரியாக இருக்கும் ஆனால் ஒரு ஒருவர் இல்லை என்றாலும் இந்த பிள இந்த யோச தனை நடக்காது என்வா இல்லயா
அப்டியல்ல மேலும் சில செலவுகள் மட்டும் அதிகரித்து கொள்ள வேண்டும் அவ்ளதான் நம் ம் இரண்டு இரண்டு வண்டியில் நம்பல் மூன்று பேராக சென்றால் நம்பல் வ து ஒருவரின் வ வாகனத்தில் நம்ப அந்த லக்கேஜ் எல்லா வைத்துக்கொள்ளலா நண்பா இன்னொருத்த வண்டில வந் ந்து ரெண்டு பேர் வருவாங்க ஏனா வந்து இப்ப நம்ப மூணு பேர் போறோன்ன மோது நமக்கு நறய செலவு இது எடம் பத்தாதுல்ல நண்பா அந்த நேரத்ல வந்து இப்போ ஒருத்தங்க வண்டில வந் ந்து கொஞ்சோ அந்த எல்லா லக்கேஜு வெஸ்டோனா ஒருத்தங் வண்டி ஓட்டிட்டு வருவாங்க இன்னொரு ந்து இன்னொரு வண்
ம் நீ சொல்வது செரிதா ம் புரிகிறது புரிகிறது புரிகிறது
ந்து அப்டியே வந்து வரம்போது நம்ப முடிந்தா பாத்துக்கொள்லா செரி நண்பா எனக்கொரு வேல வந்துருச்சு அப்பறமா நா கால் பண்ற நண்பா
அப்புடியாங்க